ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ப்ரோ ஆ கேக்குதா ப்ரோ ஆ கேக்குது ப்ரோ ஆ அதா ப்ரோ அந்த லேண்டிங் பேஜு சொல்லிருந்தங் ஐ இப்ப அந்த லேண்டிங் பேஜெல்லா டிமேண்ட் இருக்கா ப்ரோ ஹலோ ஹலோ ஆ கேக்து ஆ
த இப்போ இப்ப பிசினஸ்க்கு சொல்றீங்ளா இந்த சொ டிரஸ் அதா நீங்க வந்து ஒன் பேஜ் தன பண்ண போறீங்க ஒரு பேஜான வெப்சைட்டு தான பண்றீங்க இல்ல இல்ல எப்டி எந்த மாரி
நா வந்து லேண்டிங் சாரி இந்த கூகுள் அந்த ஃப்ரண்ட்ல வருதுல லொக்கேஷன் அட்ரஸ் வெச்சு
ஆமா ஆமா பிசினஸ் ப்ராப்ளம் சொல்றீங்களா ஆமா ஆமா ஆமாமா
லா கொஞ்சோ டிமாண்ட் ருக்கா
டிம இதா இப்போ அது நம்மதா வந்து அஹ டிமண்ட உருவா ஐ மீன் எப்டி சொல்றது அவுங்களுக்கு வந்து அ அ இது பண்ணணு ஐப்பு ஏத்தணு இப்ப வந்து ஆ ஆ ஆமா இப்ப சின்ன சின்ன கட இருக்கு நீங்க இப்போ எப்டி சொல்றது செப்பல் கட இருக்கு
இப்போ நா எங்க வீட்லே சும்மா கேட்ரிங்குங்கு கேட்ரிங்னு வீட்ல போட்டு வச்சே எங்க அம்மா ஃபோன் நம்பருக்கு ஃபோன் ஃபோனுங்களா வருது அதுதா அதுதா வந்து இப்போ எக்ஸ் அ கடலே இருக்கோங்க அது நெறைய பேருக்கு தெரியமாட்டேங்குது ப்ரோ
அதுதா சொல்றே நம்ம வந்து சொல்ணு இப்ப நீ நம்ம சொல்றோனா எப்டி சொல்றது இப்ப ஒரு ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீங்க போய் ஒரு செப்பல் கடைக்கு போறீங்க ஒரு பக்கத்துல இருக்கு உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஓ அப்டி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு கட ஓகேவா அது அதுக்கு போய் நீங்க போய் பி குடுக்க போறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா போய் வார்த்தையோட சொன்னா அவுங்களுக்கு புரியாது அப்ப என்ன பண்ணனு ஒரு ஜஸ்ட் நீங்களா ஒரு ஃபோட்டோ அவுங்க கட ஃபோட்டோ எடுத்து சின்னதா ஒரு குப் பிசினஸ் ப்ரோஃபைல்ல நீங்க பண்ணிட்டு போணு டெ டெமோக்காக
ம்
இப்போ இப்ப நா வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து எப்டி காமிக்கணு இப்ப ஆன்லைன்ல உங்க கட பேரு போ போட்டு காமிக்கிறே பட் ஆனா எங்களுக்கு வந்து நியர்பைனா இந்த காட வந்து காமிக்க மாட்டேங்குது இப்ப நம்ம வந்து இந்த இந்த ஃபுருஃப் இந்த ப்ரொஃபைல் பண்ணோம்னா நியர்பை இப்போ எதாது செப்பல் ஷு அ ஷாப்க்கு செக் பண்ணா உங்க பேர் வரு அப்டின்னு நம்ம காமிச்சு நம்ம அவுங்
நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணு இது வந்து வெப்சைட்டோட கொஞ்சோ காசு கம்மி உங்களுக்கு வந்து கொஞ்சோ
வே வேக அது அது தேவல இல்ல அந்த ஒரு வார்த்த தேவயில்ல நம்பளுக்கு இப்ப எதுக்குனா இப்ப உங்களோட பிரசன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகு இப் இப்ப நீங்க இங்க கடை வச்சிருக்குது ஆன்லைன்ல இப்ப யாராச்சு வந்து நி திடீர்னு செப்பல் கடை எங்கன்னு பாக்குறப்போ இல்ல ஏதாவது ஒன்னா எல்லா மே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர் காமிக்கு பத்து ப்புக்கா அஞ்சு கட காமிக்குனா அஞ்சு அஞ்சு கட லிஸ்ட்ல உங்க பேரு காமிக்கு அப்டின்னு சொன்னா நம்ம ஆளுங்க ஓரளவு ஒத்துப்பாங்க கன்வின்ஸ் ஆவாங்க ஏனா நம்ம கட கா ஆன்லைன்ல தேட முடியுன்ற பேருனா சில பேர் அதையு யோசிப்பாங்க இல்லையா சோ அதனால அதுப் அது பட்ஜெட் ஃபிரண்ட்லி ஒன் டைம் பேமெண்ட் அத நம்ம வந்து க்ளியரா சொல்னு அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த ஒடனே பட்ஜெட் டு அமௌண்ட் ரெண்டாய ரூபாயெல்லா சொல்லக்கூடாது இத ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு அவுங்க அத சொல்லுவாங்கள உக்கன்ட் ஷாட்டுனு அ ஹா இல்லல்ல அவ்வளவு சீப்பல்லா போக வேணா அது சீப்பா போனா நம்மளுக்குதா வேஸ்ட் ஆயிடு அப்ப என்ன பண்ணணு ஃபஸ்ட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணி ஸி இந்த மாரி பண்ணி தரோ உங்களுக்கு
கொஞ்சே எக்ஸ் ஐ இது ஏத்தனு தூண்டி விட்டு அஐப்பேத்தி ம்
இது வந்து சொல்லுவாங்க இல்லையா டாக்டிக்ஸ் நம்ம பிசினஸ்ல இந்த பண்றோ இதல்லா நம்ம வந்து பாவோம் புண்ணியோ அதெல்லா பாக்கூடா இந்த மாரி வந்து இந்த மாரி இதுல எவ்ளோ கன்வின்ஸ் பண்ணி ஆய் நம்ம எவ்ளோ பண்ண முடியுமோ கிளைண்ஸ்ச அவ்ளோ கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந் து நம்மளுக்கு ஒத்து வைக்கணும் பெருசா நம்ம வந்து பெரிய அமௌண்ட் கேட்க போறதுல்ல இதுக்கு வந்து இது ஆமா இப்ப கட வந்து ஃபோட்டோ அது அப்ப அது என்னன்னா இப்போ ஒருத்தவங்க அவங்க ஃபோட்டோ ஆன்லைன்ல போட்டு வச்சு அந்த காலத்ல ஆ ஆன்லைன்ல வந்துச்சுச்சா பெரிய பாப்புலரா இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி இப்போ உங்க கட வந்து ஆன்லைன்ல வந்துரு நல்லா பிரசன்ஸ் இருக்கும் இப்ப ஆ ஆமா இப்ப கூகுள் மேப்ல தேடுனா உங்க கட ஃபோட்டோ எல்லா காம் தெரியு அப்டி அம்ச்சீங்கன்னா எப்டிருந்தாலும் ஒரு பத்து கட எல்லா கடமே வந்து சக்சஸ் ஆகாது ஒவ்வொர்த்த ரொம்ப எப்டி சொல்ற ரஃப்ன் டப்ஃபாருப்பாங்க சில பேர் இது என்னென்னு புரியாம புரியு அதுகு என்ன பண்ணு ஓரளவ்க்கு ஆ ஓ ஆமா ஓரளவ்க்கு யங்ஸ்ட்டர்ஸ் இரு
அரிப்பா
மா ஆமா ஒரு யங்ஸ்ட்டர்ஸா இருக்றவங்க இருவது இருவத்தஞ்சி வயசு ல்ல முப் ப்பதுல முப்பது வயஸ்ல கட நடத்தறவங்கிட்ட இருதா நம்ளுக்கு ஈசியாருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண
ம் அதே மாரி கொஞ்சோ எல்லா விஷ்யமு தெரிஞ்சவ்ங்கிட்டே இது எக்ஸ் ப்ளைன் பண்ணா இது எதுமே இல்லலா அவ்ங்ளுக்கு தெரியாம புரோ
ஆ ஆளுக்கு பாத்தவே தெரிஞ்சிரு இல்லயா சில பேர் வந்து ஓரளக் படிச்சிருகா அப்டின்னா அவங்க கிட்ட நம்ம வந்து ரொம்ப பேச முடியாது ஏன்னா அவனே ஆல்ரெடி அவந்தா ஏ ஐ வந்துருச் நானே பாத்துப்ப அப்டின்னுவா அந்னெல்லா பட் ஆனா எல்லார்க்கிட்டி நீ நீங்க உங்க கடம என்னன்னா எல்லார்கிட்ட ரீச்அவ்ட் பண்ணுங்க பத்து கட போறீங்கன்னா பத் துல ஒன்னு அ ஒரு அட்லீஸ்ட் மினிமம் மூணு நாளாவது ஒத் ஓகே ஆயிடு என்ன இல்ல நாம இதோட நம்ம ஒர்க் என்ன தெரியுமா நார்மலா போயிட்டு நம்ம
போ உம் ஆமா ஆமா அந்த அந்த க அந்த கன்வென்சுக்கு தா ப்ரோ காசு மீதி அந்
ஆ ஆமா அதுதான் பட் ஆனா இதுல வந்து நம்மளுக்கு என்ன பெனிபிட் தெரியுமா இப்போ பெனிஃபிட் இருக்காது பட் கண்டினியூஸா இத வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாப்புலர் இப்ப ஒரு ங்க ஊர்குள்ள ஒரு பத்து பிசிசஸ்க்கு நீங்க பண்ணி குடுத்துருகீங்க பத்து பிஸ்சஸ்லருந்து மந்திளி ஒரு சாட் பதா உங்களுக்கு ஒரு க அமௌண்ட் வரும் சும்மா ஒரு இ பா எடுத்து ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு பத் து பிஸ்னக்கு நீங்க வெப்சைட் பண்ணிருக்கீங்க ஓ பத்து பிஸ்னஸ் வந்து ஒரு மன்த்லி டூதவ்சண்ட் வச்சுக்கோ அதுவே ட்டுவெண்ட்டி தவ்சன் ஆயிடு ஒக்கேவா இ இப்ப யாராச்சி திடீர்னு யாராச்சி ஒரு கட ஓபன் பண்றாங்க எதாவ் பண்றாங்க வேணுனா தக்கு நீ யாருக்கு ரீசேர் பண்ண தேவல்ல ஆளுங்க ஆளுங்க ருக்காங்க பாத்தீங்கள இப்ப நீங்க பண்ணி குடுத்தவங்க அவங்க அவனுக் சொல்வாங்க அப்டி அது ஒரு நெட்வொர்க்கா ஒங்ளுக் ஈஸ்யா கிளைண்ட்ஸ் லீவ்ஸு கெடைக்கும் இதுதா இது நா இ இப்ப அதா சொல்லுவாங்கல்ல ஏ ஐ அந்த ஏஜென்ட் ட்டு இது பண்ற மாரி அந்த சர்வீஸ் பண்ற மாரி நம்மல்லா அதெல்லா நெக்ஸ்ட் ஃபைவ் இயஸ்க்கு நம்ம இப்பருந்து பண்ணம்னா அப்ப நல்ல ஒரு ஒர்க் இருக்கும்
ஓ இப் இ அ இப்பத்திக்கு நம்ம அந்த அ இந்த இந்த இதுவு வெப்செட் மட்டு பாத்தா போதுங்கள ப்ரோ இப்பத்தி நம்ம டொமைன் வொஸ்டிங்லா பச்சேஸ் பண்ணி கேஷ் இத இது பண்லா
து அது அதெல்லா பெரிய ஒரு இதே இல்ல தான ப்ரோ இப்போ வந்து இப்ப நீங்க வெப்சைட் மட்டு கிரியேட் பண்றதுதா முக்யோ அமா கே இப்ப இதுல நம்ளுக் ஒர்க் என்ன தெரியுமா இப்ப வந்து ஸேட் ஐடியா அவ்ங்க சொல்லி நம் வந்து கிளைண்ட் கிட்ட பேசிணு இந்த மாரி நீங்க டெமோவா எல்லா டெஸ்ட் எல்லா ப்ரொஃபஷ்னல்னா எல்லா ஒரு நாலஞ்சி வெப்சைட் வச்சிக்கணு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இந்த மாரி வெச்சிருக்குணு நீங்க காமிக்குணு டெமோ காமிச்சதா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியு எல்லா எடத்லயுமே ஏதாது ஒர்க்கு அவுங்களுக்குனு சும்மா ஒரு சேம்ப்பள் ஒர்க்கு நீங்க க்ரியேட் பண்ணி காம்ச்சாதா யாரா இருந்தாலு அவ்ங்ளுக் கன்வென்ஸ் ஆவாங்க ஓகேவா இப்ப நீங்க ரீச்சர் எ ஒ எப்டி சொல்றது கடசியா போறப்போ கிரெடிட்ஸ் யூஸ் ஆகும் இப்ப நீங்க யூஸ் பண்றது நார்மலா கோடிங் பண்ணீங்கன்னா ஒன்னு ப்ராப்ளம் இல்ல இல்ல ஆ ஆன்லைன்ல சேட்ஜீப்ட்டி இல்ல இந்த ஏ ஐ வெச்சு நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா கொஞ்சம் கிரெடிட்ஸ் இதாகும் பட் ஆனா பரவால்ல அது ஒரு பெரிய டிஃப்ரன்ஸ் இருக்காது ரீசெட் பண் இப்போ நான் வந்து கிரியேட் பண்றது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து நான் என்ன சொன்ன மாரி நான் ஏ ஐ வெச்சு தான் மொத்தம் கிரேட் பண்ணுவேன் நான் மொத்தம் ஸ்கராப் எடுத்துருவேன் டீட்டெயில்ஸ் எடுத்துடுவன் என்னென்ன பண்ணனும் என்னென்ன வேணும் இந்த பிசினஸ் என்ன தேவப்படும் ஃபஸ்ட் அதுதான் பிசினஸ் வெப்சைட் கிரியேட் பண்றப்ப பண்ணிலாம் பட் ஆனா அந்த பிசினஸ்க்கு என்ன தேவைன்றத நம்ம யோசிக்கணும் ஓகேவா இப்ப ஆஸ் ஹாஸ்டல் கிளைண்டஸ்க்லாம் என்ன வரும் வெப்சைட் கிரியேட் பண்டா ஒன்னும் ப்ராப் இது இருக்காது அப்போ இந்த ஏ ஐ வந்து ரிசப்ஷன் வேணும் இல்ல இந்த கால் ஆட்டோமெட்டிக்கா வந்து கன்சல்டேஷன் வேணும் இல்ல அப்பாயின்மென்ட் புக் பண்ற மாரி வேணும் அதுதான் உங்களுக்கு தேவ நம்ம எது வேணாலும் வெப்சைட் சும்மா கிரியேட் பண்ணி குடுத்தலாம் அப்டி பண்ண முடியாது பட் ஆனா அவுங்களுக்கு நம்ம என்னத்த ப்ராப் சர்வீஸ் கொடுக்கறோம் அவங்களுக்கு என்ன தேவைன்றத நம்ப கத்துக்குட்டு அது கொடுக்கணும் அந்த மாரி ஏன்னா நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணி சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டோ எல்லாம் பேரும் நல்லா இருக்கு இததான் சர்வீஸ் பண்றாங்கன்னு கொடுத்தா அ மோஸ்லி ரிஜெக்ட் ஆய்டு ஏனா அது வந்து எல்லாரு பண்ணிடுவாங்க அவுங்களே பண்ணிக்க முடியு இதுல என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ கிளைண்ட் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்றாங்க இப்ப யாரோ ஒரு த்தவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி இந்த சர்ஜரிக்கி டீட்டியல்ஸ் பாக்குறாங்க யாரு இருக்காங்க எப்ப இருக்காங்கன்னு அப்ப என்ன பண்ண முடியுனா செல பேரால வெளிய ஆ ரீச்சார்ஜ் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டல்ல
இப்போ இது வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல்லயு பண்லாமா ப்ரோ கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்லயு
இப்போ எப்டினா இந்த வெப்சைட் வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கீழ தா வரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அத்தா இப்ப நீங்க பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தேர்றப்பதா டைரக்க்ஷன்னு அவுங்க ரிவ்யூ கூகுள் வெப்சைட்டு கான்ட்டக்ட்டு எல்லா காமிக்கு
ஆமாம்மா
அங்க மேல பிசினஸோட போட்டோ அவங்களோட ஆபீஸ் போட்டோ இல்ல அவங்க ஏதோனு ஆட் பண்ணியிருந்தா அந்த மாரி அதுதான் மெயின்
பா இப்ப அந்த மாரி பண்றது தான் இப்பத்தைக்கு நான் இப்போ லேண்டிங் பேஜ்னா எப்டி ப்ரோ அந்த ஒன் பேஜ் வருமே
ஆமா லேண்டிங் பேஜ்லா பெருசா இப்ப யாரும் அதுக்காக பண்ணுவாங்க நீங்க வந்து ஓல்ட் வெப்ஸைட்டாவே கிரியேட் பண்ணும் லேண்டிங் பேஜ் எல்லாம் இப்ப வந்து பெருசா நீங்க எது வேணால் பண்ணலாம் எது வேணா கிரியேட் பண்ணலாம் அது பிரச்சன இல்ல இந்த
பட் மார்கெட் ஃபுல் அவுட்
ஆமா இந்த இப்போ தம்நெய்லு இந்த இதெல்லாம் பெருசா பெரிய மார்க்கெட்டிங் இல்ல இப்போதைக்கு என்னன்னா கிளைண்ட்ஸு ஆமா பேஜஸ் அது எ ஆமா அதுதான் ஆ அதுதான் அதுதான் அது வந்து எப்படி நீங்க வந்து ஆ யூசர் கிட்ட இருந்து இப்ப நியூவா இப்ப நா வந்து ஒரு வெப்சைட்க்குள்ள போய் சரி நான் ஒரு அப்பாயண்மெண்ட் புக் பண்ணன் இந்த டாக்டர மீட் பண்ணுனு நான் ஃபில் பண்றனா அந்த டீட்டெயல்ஸ் எப்படி ஹாஸ்டல் ரிசப்ஷனுக்கு போணும் அது மாரி பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா நீங்க சும்மா கிரியேட் பண்ணிடலாம் ஆனா இப்ப அந்த சப்மிட்டே ஆகாது சில இந்த மாரி அது வந்து ரிசீவ் ஆகற மாரி எல்லாத்தையும் பேகெண்டு ஃப்ரண்டு ஃப்ரண்டெண்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணா தான் கரெட்டா இரு அதனால தான் இந்த சர்வீஸ் நீங்க ஹாஸ்பிட் க்லைன்க்லாம் தாராளம் இருவதாயிரம் வாங்கலாம் நல்ல ஹாஸ் பிடல் இருந்து ஏன்னா வந்து
இப்போ ஹாஸ்பிட்டல் கிளினிக் லா வந்து வருதா ப்ரோ இந்த மாரி கொடுக்குறாங்களா வெப்சைட் பண்ண சொல்லி
ஆமா இப்ப அது வந்து அ மல்டி ஸ்பெஷாலிட்டி இருந்தா மட்டும் தான் ஓகேவா நா சொன்னேன் ஒரு ஹாஸ்பிடல் சில ஹாஸ்பிட்டல் நீங்க பாத்துருப்பீங்க ஒரே டாக்டர் தான் இருப்பாரு
ஆமா
ஆ அவங்களுக்கு வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து அ டைரெக்ட்டா மீட் பண்ணியே பண்ணிடலாம் பெரிய யா ஒரு எப்டி சொல்றது. ரஷ்யா போஸ் இருக்காது பெரிய இது இருக்காது பட் ஆனா ஒரு நாலஞ்சு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்றப்போ அதுக்கு தேவ இருக்கு கரெக்டா ஒரு பெரிய பெரிய சர்ஜன்ஸ் இருக்கோங்க நீங்க வந்து நார்மல் ஹாஸ்பிட்டல்ல எப்டி பாக்கணும் சர்ஜியன்
ஆ
பெரிய ஹார்ட் சர்ஜன் இந்த அந்த மாதிரி ச அந்த மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ரீச்செக் பண்ணலாம். சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் சரிப்ப கட் பண்ணிட்டு கால் பண்றீங்களா இல்ல எப்டி ஆ பண்ணுங்க ஆ பண்ணுங்க.